பாத்தா ஒருடை முறை வந்து இருக்கு அதாவது அந்த நம்ம அதாவ் இந்தியா அப்டின்னு எடுத்துக்கிட்டா நம்ம இந்தியாலேயே ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ நெறைய ஒரு வாழ்க்கை ஒரு முறை இருக்கு ஆ இந்த ஒரு பண்பாடா இருக்கட்டு மத்த மத் த கலாச்சாரோ அப்டின்னு ஆ நறைய சொல்லிக்கிட்டே போலா அவுங்களோடது நம்ளுக்கு செட் ஆகாது நம்ளோடது அவுங்களுக் கு வந்து சரி வராது என்னன்னா என்னா நம்ம வந்து அந்த த நம்மளுக்கு கெடைக்கறத வச்சு நம்ம அந்த இதவ வேலைய பண்ணுவோ இல்லையா
கண்டிப்பா ஏன்னா இந்த வாழ்க்கை முறைன்றது வந்து அ ஒவ்வொரு இதையு சார்ந்தது இப்ப நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா நெறைய இது இருக்குது அ நம்ம ஒரு வாழ்க்கை முறைல ஆனா வாழ்ந்துட்ருப்போ அதுதா நமக்கு வந்து சரியா வரு அம் இப்பல்லா பாத்தீங்கன்னா நறைய பேரோடைய வாழ்க்கை அந்த இதே மாறிடுச்சுன் சொல்லலா எப்டின்னா எனக் நா இப்ப ஒரு சமீபத்துல ஒரு அ அ விடுதிக்கு போயிருந்தோ அ உணவு விடிதிக்கு அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப கூட் ட்டமா இருந்தது அப்றோ எல்லாரு அமர்ந்துட்ருந்து சாப்புட்றதுக்காக வந்து காத்துட்ருந்தாங்க எல்லா எல போட்டுட்ருந்த போட்ருந்தாங்க ஆனா அங்க ஒட்காந்துருந்தந்த ஆ எல்லாருமே என்ன பண்ணிட்ருந்தாங்கன்னா அ அந்த அ தொ தொலைபேசிய வந்து பக்கத்திலேயே வச் ச்சி அ யாரு யார் மூஞ்சயு பாக்காம அது ஒரு பெரிய ஒரு இதுதா உட்கார்ற ஒரு டைனிங் இதுதா அதுல வந்து நெறைய பேரு உட்காந்துருக்காங்க அது ஒரு விடுப்பு நாள்னால நெறைய கூட்ட இருந்துது ஆனா அங்க ஒட்கார்ந்துருந்த அனைவருமே என்ன பண்ணாங்கன்னா கைய்ல வந்து அந்த தொலைப் பேசிவச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க அ இங்க உணவு வருதா வல்லையா என்ன இதுன்னே அவுங்களுக்கு தெரியல அவுங்க வாட்டுக்கு காத்துகிட்ருந்தாலுமே ஃபுல்லா க ஃபோன பாத்துட்டே வந்து காத்துக்கிட்ருக் ப்பாங்க போல அந்தளவுக்கு வந்து அ எல்லாரு வந்து அந்த வாழ்க்க இதே மாறிட்ச்சு அப்பல்லா பாத்தீங்கன்னா அந்த தொலைபேசி வர்றதுக்கு முன்னாடி எல்லாருடைய வாழ்கை முறை எப்டி இருக்கனு அப்டி இருக்காது ம் சொல்லப்போனா அந்த விடுதியிலே கூட்ட ரொம்பெல்லா இருக்காது அந்த எப்பயோ ஒரு நேரம்தா இருக்கு இந்த மாரி ஒரு கூட்டம் வந்து அதிகமா இருக்கறதே இருக்காது அ இப்பல்லா பாத்தா என் நேரமு வந்து மக்கள் வந்து அ ஏதாவது போறாங்க சாப்டுட் ட்டு வீ வீட்டுக்கு போயிடுவோ அப்டின் சொல்லிட்டு பண்றாங்களா இந்த மாரி அ நெறைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து வாழ்க்கை முறை எல்லாமே வந்து இப்ப சமீப காலமாவே ரொம்பவே மாருன மாரி நா உணர்றே
ஆமா நீங்க சொல்கறது வந்து நெஜமா தா இருக் கு அ உண்மையாவே தா இருக்கு என்னன்னா அ வே நெறைய இது மாற்றங்கள் தெரியிது நமக்குள்ளேயே அதாது நம்மள சுத்தி இருக்கவங்களு அங்க போனா வித்தியாசமா நடந்து தரது ஒருத்த ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு வித்தியாச நா ந இருந் இப்ப இருக்கறது வந்து பாத்தா தானா மாத்திக்கறது இருக்கு பழய இது பழகுறது இருக்குதா இருந்தாலு அடுத்தவங்கள பாத்து என்னன்னா சில விஷயங்கள்லா மாத்திக்கிறாங்க திருமணமா இருக்கட்டு ஆ ஏன்னா நெறைய இதுல வந்து நானு பாத்திருக்கே முக்கியமா அந்த திருமணத்துல வந்து ஆ ம் நம்ம இதுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு வந்து பாத்தா ஒரு நெறைய அதுலயே வந்து பா த்தா இந்த நெறைய அந்த மதம் அது இதுன்னு இருக்கு அதுல தனித்தனியா பண்ணுவாங்க அவங்கவுங்க இது படி ஆ இதே வந்து அடுத்த இதெல்லா வந்து பாத்தா அது ஒரு விதமா இருக்கு இப்போ அ அதாவது ஒரு மாநிலம் அப்டின் எடுத்துக்கிட்டா அந்த மாநிலத்துல ஒரு விதமா இருக்கு அவங்க அததா வந்து கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க அத வந்து பாத்து நெறைய பேரு இது எனக்கு புடிச்சிருக்கு இதே மாரி எனக்கு திருமணம் நடத்தணு அப்டின்னு ஆசப்பட்டு அது பெரிய பணக்காரரா இருந்தா சரி அதெல்லா செய்யலா ஏன்னா வந்து இருக்குற கல்யாணனாலே செலவு அதிகமா இருக்கு இது கூடுதல் வந்து இது பக்கத்து இது வந்து அது எனக்கு புடிச்சு போயி அதையு சேத்து பண்ணுங்க அப்டின்னும் போது இன்னு கொஞ்சோ செலவுகள் வந்து அதிகமா கு அந்த எடத்துல அதையு வந்து பண்றாங்க அத பாத்து என்ன பண்றாங்கன்னா நடுத்தர குடும்பம் இருக்கு இதுலயே நெறைய குடும்பங்கள் இருக்கு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அத பாத்து அது போயிட்டு வராங்க இல்லையா அத அதே மாதிரி பண்ணணுன்னு அப் அவங்களுக்கு ஆச வரு அந்த நேரத்துல அப்ப அதயு வந்து பண்ண வேண்டியதா இருக்கு ஆக மொத்தத்துல வந்து பாத்தா ஆ எல்லா மாறும் போது இதுவு மாறிடுது அதுக்கேத்த நம்மளு க்கேத்த அது ஒரு விதமா பேசுறது ஆ திருமணத்துல வந்து ந அந்த நடனம் ஆடுறதுன்றது வந்து கெடையவே கெடையாது ஆ நம்ம ஆ அதாவது ஒரு ஒரு கலாச்சாரத்துக்கு வந்து பாத்தோன்னா அந்த பெண்ணையே வந்து ஆ கூட்டிட்டு வ அதாவது எல்லாரு போய் கூப்ட்டுட்டு வர்ற துதா அந்த முறையா இருக்கு ஆனா இப்ப வந்து பாத்தாக்கா அதுக்கு முன்னாடியே அந்த நடனம் வரவேற் புல இருந்தே நடனம் மாதிரி அத ஒன் னு வச்சு இப்ப என்ன பண்றாங்கனா அந்த ஆ ந் அந்த வெக்கத்தோட வருவாங்கன் சொல்வாங்க இல்லயா அது இங்க இல்லவே இல்ல ஏன்னா எல்லாரு அந்த ந டனம்னா அந்த வெக்கத்த விட்டு ஆ ஒரு பக்கத்துல வந்து ஆட்றதுதா ஒரு எல்லாருக்கு பாக்கம்போது எப்டி எப்டி இரு க்குன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஆ அந்த ஆ பேசவே மாட்டாங்க இல்லையா அந்த கூச்சம் இருக்கு அந்த பொண்ணுன்னா அந்த கூச்சம் இருக்கு பேச மாட்டாங்க ஆனா அப்டிலா கெடையாது இப்பன்னு நெனைக்கிற இருக்குதா ஆனா வந்து இந்த நடனமுங்கறது வந்து இன்னு கொஞ்சோ பாக்கறவங்கள சில பேர் வந்து சொன்னாங்க என்னு என்னுடைய பெரியம்மா இது த அவங்க இது சொந்தத்துல வந்து ஒரு திருமணோ நடந்தது அதுல வந்து இப்போ அவங்க பாக்கறதுக்கு நல்ல பெரிய அதாவது பெரியவங்க அவங்க வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாண பண்றாங்க அப்ப கல்யாண பண்ணும் போது அவுங்க எப்டி இருக்கு பொண்ணோட அம்மா ஒரு மரியாதையா அந்த பொடவை இருந்தாதான நம்ம கலாச்சாரப் படி நல்லா இருக்கு ஆனா அவங்க வந்து ஆ அ இ தெனமும் பாத்தது பொடவைல ஆனா திடீர்னு அன்னக்கின் பாத் தா ஒரு ஆடம்பரமா ஒரு அந்த வெளியில எல்லா அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃப்ராக் அந்த மா திரில்லா மாத்திக்கிட்டு பா பாக்கும் போதே வந்து என்னடா இது அப்டி முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது அந்த திருமணம் ஏண்டா வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது புது விதமா இருக்கு இதுல்லா பாக்குபோது ஒருத்தருடைய அந்த இதே மாறிடுது இல்லயா
அ ரொம்ப சையா சொன்னீங்க ஏன்னா இது வந்து முகத்ததா சுளிப்ப உண்டாக்கு அ நமக்குன்றது அந்த ஒரு இதே போயிடு நீங்க சொன்ன மாரி அப்பல்லா வந்து ஒரு அ பெண்னு அந்த இது மணப்பெண் அப்டின்னாலே ரொம்ப அமைதியா அ அந்த எப்டி சொல்றது என் அ ஒரு கூச்சம் இருக்கு எப்பிடின்னாலு அந்த ஒரு இது வந்து இப்பல்லா எங்க போச்சுன்னே தெரியல நீங்க சொன்ன மாரி அந்த பெண்ணே வந்து நடனம் ஆட்றது இருந்தாலு செரி அ வந்து இப்ப மாப்ளைக்கு வந்து ஆராத்தி எடுக்குறதுலேருந்து எல்லாமே அ எனுக்கு உண்மையாவே ஒரு ஆச்சிரிய என்னன்னா சமீபத்துல ஒரு க திருமணத்துக்கிட்டதா நாம் போயிருந்தே அப்ப வந்து அ எல்லாரு அந்த மனமேடையில வந்து இந்த நீங்க சொன்ன அந்த ஃபுல் கவுன் மாரி வந்து பிரம்மாண்டமா அந்த உடைய க இதுல்லா இருக்கு வண்ணம்லா இருந்து ந ரொம்ப மினுமினுன் பாத் க நல்லாருக்கு அப்படிதா எல்லாரு வந்து அந்த மேடையில வந்து மனப்பெண்ணுடைய ரொம்ப நெருங்குன சொந்தம்லா அங்கங்க பொய்ட் இருக்காங்க அப்ப எ எல்லாரு வந்து அ அங்கன திருமணம் நடத்துவிக்கிறதுக்காண்டி காத்துட்ருக்காங்க அங்க நின்னுட்ருக்காங்க அந்த பொ ய எனக்கு ஒன்னு தெரியல என்னடா எல்லாரு வந்து மேடையவே பாக்க ஆரமிச்ட்டாங்க பொண்ணு வந்துருச்சா வந்துரு ச நானு பாக்குறே பொண்ணு அது அங்கதா நிக்கிது பாத்தா அந்த பொண்ணு அந்த அந்த ஃபுல்லா அந்த அ உடைலதா இருக்குது அப்ப இதுல யாரு மனப்பெண்னு அப்டின்றதே வந்து தெரியல ஏன்னா எல்லாருமே அதுதா அணிஞ்சிருக்காங்க அ மத்தவுங்குளு அந்த மனப்பெண்ணுக்கு சரிசமமா அது அணியவு எது மனப்பெண்ணுனே தெரில கடைசியா அந்த பொண்ணு கை குப்பியா நிக்க சொன்னதுக்கு அப்புறந்தா இது மனப் பெண்ணு அப்டின்றதே எனக்கு வந்து தெரிஞ்சது அது வரைக்கு அதுவு சிரிச்சுக்கிட்டு து அவுங்களுடைய உறவினர்களோட சிரிக்குட்டு அங்கனக்குள்ளயேதா நின்னுட் இருக்கு அப்ப வந்து இது என்ன ஆய்டுதுனா உண்மையாவே எல்லாமே மாறிருது அந்த ஒரு அந்த திருமணம்ன்றது வந்து மன மணப்பெண் யாருனே தெரியாத அளவுக்கு கொண்டு போய் விட்ருது அ ரொம்ப ஒரு வித்யாசமாதா இருக் இதல்லா பாக்கயில நமுக்கு அப்பலா வந்து திருமணம்னலயுமே வந்து ஒரு பட்டுப்புடவை ஊடுத்திதா இருப்பாங்க தனித்துவமா தெரியு அவுங்களுக்கு அந்த தலையில வந்து சரம் கட்டி அதல்லா பாக்கயில வந்து இதுதா மனப்பெண்ணுன் தெரியு இப்ப வந்து அப்டி கெடையாது அது பாக்கைல ஒரு வித்யாசமா இருக்கு இல்லயா
ஆமா நீங்க சொல்ற மாதுரி இதல்லா வித்யாசமா இருக்கு அதோடய இன்னு வந்து அந்த ரிசப்ஷன் அந்த சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நீங்க சொல்ற மாதுரி அந்த ஃபுல் கவன இருக்கட்ட அந்த முடிய வந்து அ சில பேர்லா வந்து இந்த சுருள் சுருளா பண்ணி விட்றதெல்லா வந்து ஒரு இதா இருக்கு அனா அப்ப வந்து பாத்தா ஒரு புடவை எந்த எது இருந்தாலு அந்த புடவைக்கு ஈடாகாது அப் அப்டிங்கிற ஏனா ஒரு மரியாதையா இருக்கு கலந்து பாக்கமோது காலைல வந்து நம்ம கல்யாணத் துல திருமணத்துல பாக்கும்மோது அந்த புடவையில இருந்துருப்பாங்க அந்த சாய்ந்தரோ அந்த ரிசப்ஷன் இல்லனா முன்னா டி நாள் பாக்கும்மோது ஒரு வித்தயாசமான இதா இருக்கு எல்லாரு அது மனப்பெண் மட்டு இல்ல அந்த சுத்தி இருக்க அந்த தோழிகளு வந்து பாத்தா அந்த குடும்பத்துல இருக்க கூடிய ய எல்லாரு வந்து அ ஒன்னா எடுத்துருப்பாங்க ஒரு செல திருமணத்தலா பாத்தா இது யார் பெண்ணுனே வந் து மனப்பெண்ணே வந்து சந்தேகல்லா இருந்திருக்கு ஏனா பாக்கு மோதே எல்லாரு ஒரே மாதிரி இருக்கவு இப்ப இதுல யாரா இருப்பாங்கன்னு எல்லாருக்கு ஒரு சந்தேகோ சரி திருமணம் அப்டின்னதுக்கு அப்றோ வந்து பாத்தா இன்னு வாழ்க்கை முறையில நெறைய என்னன்னமோ மாரிருக்கு வீடுகளா இருக்கட்டு அப்பல்லா வந்து இந்த வீடுல்லா அந்த திண்ணைகள் வைத்துதா அந்த கட்டுவாங்கன் சொல்லுவாங்க இப்ப அப்டி கெடையாது என்னன்னமோ வந்து வெளிநாட்ல இருக்கக் கூடிய அந்த இதெல்லா வந்து என்ன செய்றாங்கனா இங்க எடுத்துட்டு வந்து அத அ மாத் தறது வீட்ல நெறைய விஷியங்கள் வந்து மாரி இருக்கு வாஸ்துப் படி வந்து செய்யணுனு வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு நம்ம இது படினா ஒரு ஒரு இதுவு வந்து வாஸ்து படிதா இருக்கு நம்ம இந்தியாவே ஒரு பக்கோ வாஸ் சி இதுலதா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த இந்த பக்கோ படுக்காத அந்த பக்கோ அ இப்ப அப்டி கெடையாது எந்த விதத்துல வேணாலு அந்த வீட கட்றதா இருக்கட்டு அ அதையெல்லா வெளிநாட்டு அந்த சூழலுக்கு வந்து ஒத்து வரு சில வீடுகள்ளா வந்து பாட்டுரு பாத்துருக்லா வெறு கண்ணாடியா இருக்கு அந்த எடத்துல செவுரு இருக்காது அப்ப சந்தேகமா இது என்ன செவுரு இல்லாத இருக்கு அது அதுவு வித்தியாசமா இருக்கே இப்ப ஏனா நம்ம இதுலல்லா ஒரு பாதுகாப்புங்கறது இல்ல அத ஒடைக்கிறதுக்கு கொஞ்ச நேரோ ஆகாது அ அதெல்லா பாக்கு மோது இது திடீர்னு எதா ஒரு இடிச்சிக்கிட்டாலோ எது பண்ணாலோ ஏனா வெளிநாட்ல அப்டி அதெல்லா பாத்துப்பாங்க நம்ம இதுல வந்து பாத்தா அதுலா கெடையாது அது ஒரு நம்மளுக்கு சூழலுக்கு ஏத்த அந்த இப்போ ஒரு நம்மளுக்கு கால நிலைங்கறது நாலு விதமா அடிக்கடி மாரு ஒரு வருஷத்துக்குன்னு வந்து பாத்தா அது மாதிரி மாறு மாறுபோது என்ன ஆகுனா இது எல்லாமே அ ஒத்து வராது இல்லையா ஒரு வீடுன்னா இப்டிதா இருக்கணு அப்டினு இருக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்மளு வந்து அந்த மாத்திக்கனு அத மொதல்ல
அது உண்மதா ஏனா வீடு வந்து அப்பல்லா வந்து நம்மளுடைய அந்த கால சூழ்நிலைக்கு ஏத்த மாரிக்கி அந்த வெப்பமா இருந்துச்னா அதுக்கேத்த மாதிரி அப்றோ இரவானா அந்த வெப்பமே தனிஞ்சிரு தா ஓடு விட்டுகளு செரி அந்த கூரை வீட்டுக்களு செரி அந்த மாரி அமைப்புகள்ளா முந்தி இருந்தது ஆனா இப்ப வந்து எல்லாமே மாறிடிச்சின் சொல்லலா எல்லாமே இந்த வெளிநாட்டப் பாத்து அதுவுடைய மோகத்தின் வெளிநாட்டு மோகத்துல எல்லாத்தியு வீ டுக் கட்டிட்டு இப்ப ரொம்ப நோய் வாய்பட்றோ ஏன்னா அந்த கால் பகுதிகள்ளா ரொம்ப வந்து வலு வலுப்பான தரை அப்றோ வந்து வெக்கை உள்ள வந்துச்சினா திரும்ப வெளிய போக முடியாத ஒரு வீடு கட்டமைப்பு இந்த மாரி ரொம்ப நம்மளுடைய இதயே நம்ம மாத்தி மாத்தி மாத்தி பண்ணயில நமக்கு நோய் தா கொண்டு போய் விட்டுடுது இல்லையா
ஆமா கண்டிப்பா அதாவது நெறைய அந்த நோய்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீடு கட்டு போது இந்த மாரி நம்ம வாழ் கே கே நம்ம அந்த எடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்காம நம்ம எட நம்மளுக்கு தகுந்த மாரி நம்மள அதாவது அந்த எடத்தையு செரி சுத்தி இருக்கவங்களையு செரி நம்ம மாத்திட் இருக்கோ அதாவது அடுத்த இத பாத்து அது எல்லாமே வாழ்க்கை முறைங்கிறது இதல ஒ ஒண்ணு இதானாலு எல்லாமே மாறுது அப்போ இதுல இந்து என்ன நம்ம மாறி இருக்கோ நெறைய விஷ்யங்கள்லன்னு நெனைக்கிற நிச்சயமா அவுங்க கூட பேசனதுல நெறைய விஷ்யங்கள் வந்து சொன்னீங்க என்னென்ன மாறி இருக்கு என்னென்ன வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு திருமணமா இருக்கட்டு மொத்த மத்த எல்லா விஷியங்களு ஆ சொன்னீங்க உங்க கூட பேஸ்னதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க